ஆ ச
என்ன பண்றீங்க
சும்மாதா சார் ஒக்காந்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க
ம் வீட்டு வேலல்லா முடிஞ்சிங்களா
ம் ‌வீட் வேலைலா கால்ல ஓரளவுக்கு முடிசாச்சுங்க இன்னு சாப்புட்றதுக்கு மட்டுந்தா தோ சமைச்சாச்சு
அ அ துணி தொவைக்கணு பாத்துரோ கழுவணு வாசல் பெறுகணு தண்ணி தெளிக்கணு கோலோ போட்ணு
அந்த வேலையெல்லா பாக்க மாட்டேங்க அது மார்கழி மாசோ மட்டு மார்கழி மாசோ மட்டுந்தா பாப்பே
அதுல எங்கோ எங்க சைடு வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னாக்க திங்கள் செவ்வாய் வெள்ளி
ம் ம் ம்
இந்த மாரிலா கண்டினியூவா செய்வாங்க
ஓ
ஆமா
இந்த சிட்டி சைட்லா அப்பிலா எதிர்பாக்க மாட்டாங்க ஒரு சில வீட்ல கோ போடணுண்டு போடுவாங்க இந்த சாஸ்தரம் பாக்குறவங்க
ஓ நீங்க கோயம்பத்தூர் டிஸ்டிக்குங்ளா
ஆ ஆமாங்க
ஓகே ஓகே நிறைய கோயம்புத்தூர்லதான் இருக்காங்க
அப்டிங்களா தெரில என்னான்டு
ஆமா ஆமா
ம்
முன்னே சொன்னீங்க நம்ம இட்லி ஆ
என்னத் என்னதுங்க
கறி குழம்பு உங்க வீட்ல
ஆ ஆமாங்க எப்டி கண்டுபுடிச்சீங்க
இட்லி
ஆ ஆமா
ஹா ஹா ஹா ம் இல்ல நீங்க வச்ச மீர்ன கறிக்கொழம்பு வாசன இங்க வரி வந்துச்சு அதனால தான்
அதுக்குன்னு இவ்வளோ ஓட்டக் கூடாதுங்க இ உங்களுக்கு பைக் ஓட்ட புடிக்குமா கார் ஓட்ட புடிக்குங்களா
கார் ஓட்ட புடிக்கும் ஸ்
அப்டிங்ளா கார் நல்லா ட்ரை பண்ணுவீங்க
ம் சூப்பரா பண்ணுவ
ம் ம்
எப்பவுமே ஸ்பீடா தான் ஓட்டுவோம்
ம் ஸ்பீடவே ஓட்டக் கூடாதுங்க நாளாம் நறையா தடவை நறையா பேர் கிட்ட சொல்லிருக்கேன் ஸ்பீட்லாம் ஓட்டக் கூடாது என் கூட வந்தா ஸ்லோவா தான் வரணும்
ம்
நாற்பதுக்கு மேல தாண்டக்கூடாது
அய்யோ நாபத்து மேல வண்டி ஓடலன்னாக்க சீக்கிரி டீசல் எல்லாம் காலியாய்டுமே
அப்டி சொல்லுவே நா ஓரளவுதான் ஓட்டுவாங்க மீடிமா
மினிமம் சிக்ஸ்டி எயிட்டி கிலோ போனாக்கா மைலேஜும் வரும் டீசல் குறையாது முசே டைவர் போலா நாப்பதெல்லாம் போனா ரொம்ப அதுக்கு டூ வீலர்லே போய்லாம்
உ
ம்
ஹைவேல போனா போய்ரலாம் மத்தபடி இந்த சும்மா சின்ன சின்ன பிளேஸ்க்கெல்லாம் கார்னா ஸ்பீடா போனா அங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க
ம் ம்
கரடு முரடான பாதையா இருக்கும் செல்ல முடியாது இல்லைங்க அதனால
அப்பறோ குறுக்கால வந்துடுவாங்க அ சும்மா கொஞ்சமா இடிச்சுட்டா கூட அப்பறோ பைசல் பண்ணிடுவாங்க
ஆமாம்மா அதுவும் காருன்னா உடனே முடிச்சுட்டுருவாங்க காசு
ம்
பைக்னா கூட பரவால போ போ லைட்டா தான் பாத்துக்கலாம் அப்டின்றாங்க
ஆ கார் வச்சிருந்தா ஒ கனிஷ் பார்ட்டி இட்றுக்கு இவ்ங்ககிட்ட வாங்னாவே வாங்குன மாரி நெனச்சிட்டு ஒரே அமௌண்ட்ல செட்டில்மண்ட் செட்லாவு பாப்பாங்க
ம்
ம்
அதுவுல்லாமே நாங்க இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இங்க காரு எங்க வீட்டுக்கு முன்னாடி காரு நிப்பாட்டிருந்தாங்க அங்க பாத்தீங்கனா ஒரு நாய் படுத்து கெடந்திருக்கு அடில
அ அம்
அத அப்டியே ஏத்திட்டாங்க அந்த கால் பாவ நாய் கால் ஒரு கால் அப்டியே நொண்டி நொண்டி நடந்துச்சு பாவமா இருந்துச்சு
ம் பாவன் சொல்றதுக்கு பதில் நீங்க கூட்டு போய் எதயோ கட்டு இது போட்ருக்கலால்ல
அது பாத்தாங்க அ அந்த வ வளக்றவ்ங்க பாத்தாங்க வளக்றவ்ங்கனா அது தெருநாய் தா பட் அவ்ங்க சா டெய்லி சாப்பாடு வப்பாங்க நாங்களு வப் போ அப்ற வந்துட்டு இந்த ப்ளூகிராஸ் கா கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி அதுக்கு வந்து மருந்து போட்டு அப்றமா கொண்டு வந்து விட்டுட்டாங்க
ம் இப்ப நல்லா இருக்குங்ளா
ம் இப்ப நல்லா நடக்குது
ம் உங்களுக்கு பெட்ல என்ன புடிக்கு
பெட்ல நாய்தா
ம்
அப்றோங்க மீன் வளக்க ரெம்ப புடிக்கு ஆனா எங்கிட்ட வாழாது அது செத்து போய்ரு அ தண்ணி ஊத்த மாட்டே இல்லனா சாப்பாடு ரெம்ப போட்ருவே
ம் தண்ணி இல்லாம எப்டிங்க அது இருக்கு பாவோ இல்லையா
தண்ணி ஊத்த மாட்டனா தண்ணிய வந்து சேஞ்ச் பண்ண மாட்டே
அப்னா நெறைய அப்டினா நெறையா கொல பண்ணிருக்கீங்க
ம் ஆமா அதனால வந்து இப்ப கூட ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த மீன் மார்க்கெட் போய் த வந்தப்போ அந்த மீன் அழகாருக்கு சொல்லிட்டு கொழந்தைங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க இந்த மீனயாச்சு ஒழுங்கா வள அப்டி சொன்ன சொன்னாங்க நல்லாதா வளத்துட்ருந்தே எ பாப்பா என்ன பண்ணிட்டா அத சோஃப் ஃபா மேல ஏறி அந்த மீன் தொட்டிய தட்டி வுட்டுடா ரெண்டே ரெண்டு மீனுதா அது ஒரு சின்ன தொட்டிதா ரொம்ப பெருசுலா இல்ல பஸ்ட்தா பெருசு வச்சுருந்தாங்க அது வீடு மாற்றப் ப அந்த தொட்டிய தூக்கி தூர போட்டாச்சு அதா நீ வளக்கற்தே இல்லல்ல அது எதுக்கு அப்டின் சொல்ட்டு குப்பைல போட்டாச்சு தொட்டிய அப்றமா அந்த சின்னதா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு மீடியமா சைஸ்ல ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து அதுல ஒரு ரெண்டு மீனு ஆரஞ்ச் கலர்ல நல்லா கோல்டு ஃபிஷ் மாரி சூப்பரா இருந்துச்சு
ம் ம்
அது கொழைந்தைங்க வெளையாட்றதுக்கு சும்மா நம்ம வீட்டுக்கு அலங்காரமா இருக்கட் டுன் சொல்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்றமா அந்த பாப்பா தட்டி வுட் டு பரவால்ல ஒரு இத வந்து உயிரோட காப்பாத்திட்டே ஒன்னு வந்து செத்து போச்சு அப்டியே வுழுந்த நிம்ஷமே அது செத்து போச்சு கீழ் தலைல ஒன்னு வந்து லைட்டா தண்ணி அதுல லைட்டா இருந்துருக்கு போல ஈரப்பத தரைல அப்டியே இருந்து லைட்ட துடுச்சுகிட்ருந்துச்சு ஸோ அப்டியே எடுத்து அப்டியே தொட்டில போட்டே அந்த ஒன்னு மட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்ருந்துச்சு அந்த ஒன்னுக்கு நா ரெண்டு ஃபுட்டு போட்டே டெய்லி
நீங்க சீக்கரோ பெருசாய்டுன் நென்ச்சிங்க
ம்
ஆ ஃபொல்லிய முடிச்சு வுட்டீங்க
ம் அது என்ன தெர்ல அது எதோ ரொம்ப குட்டி மீன் தா குட்டியோண்டு இவ்ளோதா இருக்கு அது வந்து ஒரே ஒரு ஃபுட்டு் தா போடணுமா டெய்லி சேரி அது சாப்புடுது நல்லா சாப்டட்டுன்சொல்ட்டு ரெண்டு ஃபுட்டு போட்டே
அப்பின்னா சாப்பாடு போட்டே கொன்னு இருக்கீங்க ஆ
ஆ அதேதா ரெண்டு ஃபுட்டு போட்டு அ சேரி சாப்புடட்டு நல்லா சாப்புடட்டு அப்டின் சொல்ட்டு ரெண்டு ஃபுட் போட்ட அதுக்கப்றோ அது நல்லாதா வளான்ட்ரு வளந்துகுட்ருந்துச்சு அப்றமா அடு அடுத்தரோடு ரெண்டு வாரத்துக்கு அப்றோ மார்க்கட் போயிட்ருந்தப்போ இன்னு ரெண்டு மீனு அதே போல வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து குடு அதுக்கப்றோ நா என்ன நெனச்சே சேரி எல்லாத்துக் ரெண்டு ரெண்டு போட்ருவோனு ஒவ்வொண்ணுக்கு கனக் பண்ணி ஆறு ஃபுட்டு போட்ட பாத்தா இந்த ஃபீன் ஃபிசு மட்டு அவ்ளோ இத சாப்ட்ருக்கு
ம் ம் ம்
சாப்ட்டு ஒரு மீன் செத்து போனா அடுத்தத்த மீன் செத்து போயிருமாம்ல செத்து போய் உள்ள கெடந்தத நா பாக்கல
ஆ அ
அன்னைக்கு கெடந்திருக்கு அப்புறோ நா நைட்டு் தா பாத்தே அத அய் செத்து போயிருக்கு அப்டி சொல்ட்டு அதோட ஸ்மெல்லு நாலே என்னமோ செத்து போயிருமா இல்ல அதோட பிரியாம இருக்குமா என்னன்னு தெர்ல அது கூட இருந்தது இன்னொன்னு செத்து போயிருச்சு ஒரே நாள்ல ரெண்டுமே செத்து போயிடுச்சு
அச்சச்சோ பாவு
அதுக்கப்றோ வாங்கறதே இல்ல இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வாங்கிட்டு வந்தா பாக்கலா அப்டின்ட்டு விட்டாச்சு
ம்
ம் நீங்க அந்த மாரி மீன் வளர்க்கறது பூன வளர்க்கறது அந்த மாரி பிடிக் ங்களா பெட் எதாச்சு ம் ம்
ம் ம் டொமோப் புடிக்கு ஆனா ஜெர்மன் செஃப்படு ஒன்னு வச்சு இருந்தோ
ம் ஜெர்மன் செப்படுங்களா
ஆமா
ஆ அது ரொம்ப கடிக்குங்களே
இல்ல இல்ல வளர்க்கறவங்கள கடிக்காது மத்தவங்கள கடிக்கு
ஆ அதா எங்க வீட்டு பக்கத்து வீட்ல நவ வீடுனா எங்க வீடு இல்ல ஃபஸ்ட் நாங்க அங்க இருந்தோ அப்ப இவுங்க பாட்டி வீடு அடுத்த தெருவுல வச்சிருக்காங்க இந்த நாய் எவ்ளோ இதா கொலைக்கு தெரியுமா நாங்க அங்குட்டு போனோம்னா அதா எ வீட்டுகாரு சொன்னாங்க இது என்ன தெரியுமா ஜெர்மன் ஜெஃபடு இது கடிச்சிச்சுன்னா எவ்ளோ தொடக்கறியே எடுத்துரு அந்த அளவுக்கு கடிச்சிருச்சு
அ இல்ல எங்களது அந்த சத்தோ ஐயோ அது அன்புக்கு த எப் சொல்றது அதோட அன்பையு தாங்க முடியாது சத்த சரியான சத்த ம் சாப்பிட உக்காண்டோம்னா நம்ம அதுக்கு சாப்பிடக்கவே கொலைச்சிக்கிட்டே இருக்கு சாப்பாடும் போட முடியாது அவ்வள சாப்புடு
ம்
ஆ அந்த சத்தத்தை கேக்க கேக்க முடியாமயே கொண்டு போய் எங்கக்கா வீட்ல விட்டுட்டோ
ம் ம்
ம் பக்கா வீட்டுலதா இருக்கு
செரிங் செரிங்
சரியான சத்தோ ஆனா நம்ம சொல்றதெல்லா கேக்கு பாசோ வெச்சா ரொம்ப பாசமா இருக்கு
ம் ம்
யாராச்சு அவெ வீட்டோடு புதுசா வந்தாங்கனு வச்சிக்கோங்க்ள இந்த வியாபாருங்க வருவாங்க பாருங்க ம் இந்த துகளு வியாபாரத்துக்கு வரவுங்களல்லா விடவே விடாது கேட்டுக்கு மேல கால் போட்டு நிக்காம கேட்டு மேல கால் போட்டு நிக்கு அது பாத்துட்டே வரமாட்டாங்க வர்றவங்க கூட வரமாட்டாங்க
ம் ம்
ஆமா ஆ ரொம்ப பாசமானது
ஆ ஆ
ம்
எங்க அண்ணாக்கு அப்படிதா நாய் வளக்கறோன்னா அவ்ளோ விருப்போ கல்யாணத்துக்கு அப்பற கல்யாணத்துக்கு முன்னாடி வளத்துட்ருந்தா இப்ப கல்யாணத்துக்கு அப்பற விட்டுட்டா கல்யாண பண்ணி ஒவ்வொரு நாயா வாங்கிட்டு வருவா ராஜபாளைய நாய்தா முக்கால் வாசி வாங்கிட்டு வருவா
ம்
நாங்க ராஜபாளையோ சைடு இருந்ததுனால ரா பாழைய நாய தா அடிக்கடி வாங்கிண்ட்ருவா அந்த வேட்டை நாயி என்டு ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்தா
ம்
அது நல்லா வளந்துட்ருச்சு ஆனா யார பாத்தாலு அது கொலைச்சிட்டே இருக்கு அவன தவர அந்த வேட்ட நாயின்றது
ஆமா புதுசாவெலா யாரா போனா கடிச்சே புடு
ம் அது ஆனா ரொம்ப ஒல்லியா இருக்குங்க அது நோய் வந்த மாருக்கு அந்த நாயே அப்புடி ஆ ந அது ஒரு மாரி நீட்டமா அந்த நாயே அப்டித்தானா எவ்ளோ சாப்பாடு போட்டாலு அந்த ஒடம்பு அவ்ளோதா இருக்குமா ஒரு மாரி
அந்த ஒரு பிரீடு அந்த மாரி
ம் ம்
ம்
ரெண்டு வாங்கிட்டு வந்து மாடியிலேதா வெச்சு வளத்துட்டு இருந்தா மாடியில இருந்து யாரு போனாலு வந்தாலு கொலச்சிட்டே இருக்கு நாங்க போனாலே கொலைக்கு அத பாத்தாலே பயமா இருக்கு எனக்கு
அடுத்து போனனா பாத்தீங்க இது அஸ்கிதா வாங்குணு
ம் அப்பொறமா வாங்குனது வந்து இந்த லேப்லெட் அர்டாகவங்க தா புஸ் புஸுனு அழகா இருந்துச்சி ஆ ஆமா
அவங்க ரொம்ப சாஃப்டு கேரக்டரு
ஆமா ஆமா
ம் பாக்குறதுக்கு பயமா இருப்பாங்க
ஆமா ஆமா ஆனா மத்தபடி அப்டியே நம்மகிட்டயே கால்கிட்டயே வந்து நிக்கு
ஆமா ரொம்ப சாஃப்டு அவுங்க பாக்கதா பெருசா இருப்பாங்க பயமா இருப்பாங்க
ம் அடுத்து என்ன வாங்கிட்டு வந்த அது அடுத்து அத குடுத்துட்டா அடுத்தடுத்து வாங்கிட்டே இருப்பான் அந்த ஃப்ரெண்டு் யாரோ வந்து நாய் வள க்குறாங்க அந்த இதுல இருக்காங்கன் சொல்லிட்டு அத குடுத்துட்டு மறுபடியு இது வாங்கிட்டு வந்தா வோடஃபோன் டாகு